ஹலோ
என்னடி பண்ற
ஹ
ஆக்சுவலா என்னன்னா ஒரு நாள் வந்து கவர்மெண்ட் அனஸ் அனோன்ஸ் பண்ணிட்டாங்க னு இம் இமஜின் பண்ணு இனி எக்ஸாம் இல் இல்லன்னு
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரு செலப்ரேஷன் தா பண்ணுவாங்க அப்டின் மட்டு இருந்துச்சுன்னா
ச
எஸ்பெஷலி எக்ஸாம் டைம் டேபில் ரிலீஸ் ஆன மூமெண்ட்லா எப்படி
ங்கேம சாத ஏ அந்த மாதிரி இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கு தெரியுமா நல்லாவே இல்ல இந்த மாதிரியு
ஆக்சுவலா நம்ம வந்து நீ நோட்டீஸ் பண்ணிருக்கியா இப்ப நம்ம வந்து அ எக்ஸாம் டைம்ல தா வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோ இப்ப இது இப்ப எக்ஸாம்க்கு முன்னாடி எல்லா என்ன பண்ணுவோனா அலைக் நம்ம தேடுவோ ஐயோ எப்போ எப்படா வந்து ஆக்ச இந்த எக்ஸாம்க்கு வந்து இந்த புக்கு வந்து இந்த இடத்துல அப்பதா நம்மதே வமே ஒரு நாள் விட்டுதா நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்ணோ அதுவும் ஒரு மாசோ படிக்மாட்டோ அந்த என்னைக்கு எக்ஸாமோ அதுக்கு மறுநாள் நம்ம வந்து அதோட புக்க நம்ம தே அப்போ இப்ப வந்து எக்ஸாமே இல்லன்னு வச்சுக்கோயே அப்ப அந்த எடோ எப்டி இருக்கும்னு சொல்லு
நா சொல்றது கரெக்ட் தா முன்னாடி
ஒரு வேளை எக்ஸாம் இல்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் பட் அசைன்மெண்ட் கூட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களோ அப்டின்னு எனக்கு தோணுது
நீ என்ன நெனைக்கிறா எக்ஸாம் அசைமெண்ட் தான வப்பாங்க
ஓ என்டயர் செமஸ்டர் செ ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் வீக்ல தா ஸாகாலர் ஆகி டுவோ ஓகேவா
ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தா
சரிங்
அப்றமா ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து இது நம்ம வந்து வந்து என்ன பண்ணணும்னா அ படிக்கலான்னு போவோ ஓகே வா ப்ளான் பண்ணுவோமா அப்றோ பாத்தா நம்ம வந்து எப்டி சொல்றது ஏதாச்சும் நம்ம மைண்ட் தோண்டிட்டே இருக்கும் இது பண்லாமா அது படிக்கலாமா இந்தது ஸ்டார்ட் பண்றது எல்லாரும்க்கும் அதே தோணூ நீ நோட்டீஸ் பண்ணிருக்கியா
நா நோட்டீஸ் பண்ணிருக்கே ஆனா எப்டி சொல் றது எக்ஸாம் எல்லாம் கொஞ்சோ ஒரு மாதிரி தா இருக்கு
அ படிச்சு முச்சுட்டு கூட கொஞ்ச நா படிச்சு போனா படிக்கிறனா நமக்கு திடீனு பசிக்கும் வந்து சாப்னூல சோ அதுக்கு நம்ம பிரேக் டைம் தா நம்ப எடுத்துப்போ அதுவும் நோட்டீஸ் பண்ணிக்கியா
ஆமா அதையு நோட்டீஸ் பண்ணிருக்கேன் நீ சொல்றதுெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும்
இப்ப நானா என்ன பண்ணுவேனா நா வந்து ஃபோன் பாத்துட்டு திருப்பி நா வந்து கேம் வெளாடணும்னு பாப்பே இப்ப சும்மா படிச்சுட்டேன்னா பட்டே இருக்கேன்னு வச்சுக்கோயே அப்றோம் வந்து திருப்பியு ஃபஸ்ட் பசிச்சுன்னா ஸ்னாக்ஸ் சாப்டுவேன் அப்புறோம் நா வந்து கேம் வெளையாடணும்னு தோணு எனக்கு சம்டைம்ஸ் உனக்கு
எனக்கு அதே
நீ என்ன பண்ணுவ அந்த டைம்ல இப்ப நீ படிச்சுட்டே இருக்கன்னு வச்சுக்கோ அப்றோ வந்து அந்த பாயிண்ட் ஏதாச்சும் தோணுமா ஒரு சம்டைம்ஸ் ஒனக்கு போர்அடித்தாவோ நீ வந்து அந் டே ஃபுல்லா வச் இப்ப சொல்லு
நா வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப போர் ஆடுச்சுச்சுனா வந்து கொஞ்சோம் வாக் போவே இல்ல மியூசிக்ஸ் கேப்பேன் டிவி பாப்பேன் ஒரு டென் மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அதுகப்றோமா நா
செரி நான் என்ன கொஸ்டின் கேக்குறேனா இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கு எக்ஸாம்ஸே இல்லன்னு வச்சுக்கோ அவுங்க எப்டி இருப்பாங்கன் நீ நெனைக்கிற சொல்லு
நீ நடிக்கிறே சொல் ஸ்டூடெண்ட்ஸ்லா ரொம்பச் சோம்பேரிங்லா ஆய்டுவாங்க அவ்ளோதா இருக்ற ஃபோன் அடிக்டட்ல இன்னு ஃபோனுக்கு நம்ம அடிமையாய்டுவோ சோ ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டு இல்ல எல்லாருமே வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க சோம்பேறித்தனமா ஆய்டுவாங்க
எக்ஸாம்ஸுலா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க எ எல்லாரு வந்து எப்டி சொல்லது
சோ அது
ஒரு லெவல்க்கு எப்டி பாஸ் ஆகுறாங்னா இவுங்க வந்து இது குவாலிஃபை ஆகிதா நம்ம வந்து ஒரு லெவல்க்கு அவுங்க போறாங்க அப்போ இன்னு ஒரு லெவல்க்கு ஒரு லெவலே அப்ப அவுங்க ஒரு ஒரு குவால எஜுகேட்டடே இல்லாம ஒரு நல்லாவேப் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலு அவு துக்கு ஒன்னு னுமேத் தெரியா அது ஜஸ் ஸ்ட்டு எதோ ஒன்னு படிச்சுட்டு எதுவு பாஸ் பாஸ் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்சே இல்லனா ஒரு நல்ல ஒ எஜுகேஷன் சிஸ்
ஆமா நீ சொல்றது கரெக்ட்டுதா எக்ஸாம்ஸு இல்லச் இந் மாரினா எல்லாருமே வந்து லேர்னிங்கே இல்லாம ஒரு மாரி நம்ம இத்
அப்புறம் பாரேம் இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் டைம்கா முன்னாடி நமக்கு இப்ப செமஸ்டர் ருக்குன் வெ ச்சிக்கோயே அதுக்கு முன்னாடிலா நம்ளுக்கு வந்து அ இதுவு இருக்காதுவெ எப்டி சொல்லது லீவுக் ஒரு டே ஒரு ஃபைவ் டேஸ் லீவு இருக்குன் சொல்ட்டு நெறைய அசைன்மெண்ட்டு குடுத்துருவாங்க அப்றோ நம்ளுக் க்க அசைன்மெண்ட் முடிக்கவே சோம்பேறியா இருக்கு இந்த ரெக்காட்டு இந்த இதெல்லாங் கூட பாத்தீங்கினா அப்சர்வேஷன் நமக்கோ எப்ப செமஸ்டரோ அந்த லாஸ்ட்டு டைம்லதா நமக் கு எல்லாமே குடுக்றாங்க எல்லாமே பாத்ருக்கியா நம்ம காலேஜ்ல கூட எல்லாமே லாஸ்ட்டு மினிட்லதா குடுக்குதுங்க
ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட்டுதா நீ சொல்ற எல்லாமே வேல்யூடான பாயிண்டா இருக்கு இந்த காலத் ல இப்டிலா நடந்தா ரொம்பவே நம்ளக்கு இதுவாயிடு ஆ
அர்ஷி இன்னொனு கூடப் பாத்திருக்கியா இப்போ பாரேம் இப்ப நம்ம வந்து ஒருக் ஒரு கிளாஸ்ல இருக்கன் வெச்சுக்கோ இப்போ வந்து எங்யாச்சு நம்ம வந்து படிச்சாதானே இப்போ வந்து ஒருக் காம்ப்பு அங்க காம்ப்படேஷன்னு ஒன்னு இருக்கு இப்போ நா வந்து ஒக் கொஞ்சம் மார்க் எத்துனுருக்கு இன்னொருப் பொண்ணு இன்னு அதைய விட கொஞ்சம் மார்க் எத்துன வெச்சுப்போ இப்போ அங்க வந்து காம்ப்படிஷன் இருக்கு எனா இவெ வந்து என்ன விட மார்க் எத்துட்டா அப்ப நெ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்னா நா இன்னு நல்ல மார்க்கு எடுக் னு அப்டின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வரு அப்டி இந்தாதா என்னாலப் படிக்க முடியு அப்டி இந்தாதா அப் இப்டி காம்ப்படிஷன் வெச்சே படிச்சி நெறையப் பேர் நெறைய இதுதா வந்திருக்கா சம்டைம்ஸ் இப்ப உனுக்கு தெஞ்ச எதாச்சு எக்ஸாம்பிள் சொல்லே இப்ப நீயூ காம்ப்படிஷன் வெச்சிலா அ படிச்சிருக்யா
நானு காம்ப்பட்டேஷன் வெச்சுானா ஸ்கூல் டைம்ஸ்ல நெறையப் படிச்சிருக்கே நாங்க ஃப்ரண்ட்ஸ் குல்ல போட்டி போட்டுப்போ இந்த சப்ஜெர் நீ இப்டி படிக் கியா ஓகே நா அப்டி நீ மார்க் வாங்குறியா நா மார்க் உன்னோட நா அதிக மார்க் வாங்கறே
கே எக்ஸாம் இருக்குன் வெச்சுக்கோயே இப்ப ஒரு நாள் எக்ஸாம் வெச்சுட் டு இப்போ ஒர் அது இப்போ இந்த டேட்டுக்கு இந்த எக்ஸாம் இருக்கு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறோ ஒரு எக்ஸாம் இருக்கு ச்கோயே இப்ப மாக்ஸ் எக்ஸாம் நமக் டென் டேஸ்கு அப்புறோ ஆனா நம்மளுக்கு வந்து டென் டேஸ்கு அப்புறோ எக்ஸாம்னா ஆ நம்ம வந்து அ அந்த பைவ் டேஸ் அந்த பைவ் டேஸ்ல தா நம்ம வந்து படிக்கவே ஸ்டாட் அப்புனோ ஃபைவ் டேஸ்ல வந்து நம்ம வந்து டெய்லியா என்ன டைம் டேபிள்னு போட்டு நம்ம வந்து பா ஓ ஓகேவா அந்த டைன் டேபிள்ல தா வந்து நம்ம வந்து இந்த இந்தியா டேக்கானது இந்த சப்ஜெக்ட் படிக்ணு இந்த டேக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்ணு அப்புடின் சொல்லிட்டு நம்ம எல்லா படிப் கதோ போஸ்ட்பான் பண்ணிடுவோ பாத்துருக்கியா நா நிறைய டைம் அப்டி தா பண்ணுவனே
ஆமா நானு அப்டி போஸ்ட்பான் பண்ணியிருக்கே நிறையவே நா வந்து மோஸ்ட வந்து மேக்ஸ் பண்ணிருக்கே அதுக்கப்புறோ வந்து கெமிஸ்ட்ரி பண்ணிருக்க மோஸ்டா இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தா பண்ணிருக்கே இப்போ காலேஜ்ல வந்து சைகிள் செக்யூரிட்டி பண்ணிட் இருக்கே நெறைய வாட்டி பண்ணிருக்கே பட் வந்து இப்ப சம்டைம்ஸ் வந்து வேண்டா போஸ்ட்பான் பண்ணவு நம்ம படுச்சுருந்தோ அப்டின்னு சொல்லி பயத்திலயோ வந்து வயறுஞோ இல்யோ உக்காந்து படிக்க ஸ்டாட்
அதே மாரி நம்ம இப் ப்ப எக்ஸாம் டைம்ஸ்லலா பாத்தீங்கனா நம்ம வந்து கொஞ்ச ப்ரெஷர் அங்க இருந்தா தா நமக்கு படிப் படிக்கணுனு தோணு வந்து நம்ம நல்லா மோட்டிவேட் ஆனதா நமக்கு படிக்கவே தோணு ஓகேவா இப்போ இது கூட பாத்திருக்கியாடி நம்ம ஸ் கூல்லல்லா ஒரு ஃபேவரட் டீச்சர் ஃபேவரான ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க டீச்சர்ஸ்லா அப்டிதா பாக்கும்போது என்க்கு எப்டி திரும்மாருக்கு செம்மயா பொறாமையா ஆகு அதுக்காகவே எனக்கு படிக்கணுனு தோணு தெரிவு நீ அது உனக்கு அது மாரி என்னைக்காச்சு ஆயிருக்கா
ஆ ஆயிருக்கு நா மோஸ்டா ஸ்கூல்ருக்கு போது மேக்ஸ் டீச்சருக்கு நா பேவரட்டா இருந்த அப்றோ எ எனக்கப்றோ ஒருத்தவ்ங்க நல்லா படிக்கவ வந்துகு மேம் வந்து என்ன மாற்டாங்க எப்டி சொல்ல மத்த சட்லு கூட அப்டிதா இருப்பாங்க அதே வந்து எனக்கு வந்து என்ன நம்ம அதுக்காகவே படிக்க நம்ம மேம்ட்ட பேர் வாங்கனு அப்டினு தோணு
அம்மா இருமா ஒரு நிம்ஷோ வரே ஏய் அப்பறோ ஏய் இது கூட உனக்கு ஞாபகோ இருக்கா நம்ம வந்து ஸ் கூல் ஆன்வல் டேலா நம்ம வந்து டான்ஸ்லா ஆடிருக்கோ பாத்ருக்கயாடி இந்த நா வந்து சின்ன வயசுலலா ஒரு எல்கேஜி யுகேஜி ஸ்டாண்டர்ல்லா டான்ஸ் ஆடிட்டே இருப்பே அந்த உனே எ மேம் என்ன கூப்ட்டு கிரண்யா நீ நீ நல்லாடான்ஸ் ஆடுறியே வா அப்டின் ஸ் சொல்ட்டு கூப்டுவாங்க உ நீ நீ நீ போவியா அது ஆன்வல் டே டான்ஸ்க்ல்லா
எஸ் நா போயிருக்கேன்டி நெறைய வாட்டி நா ஸ்கூல்லல்லா நெறைய டான்ஸ் ஆடிருக்கே நீ நெறைய இது பண்ணிருக்கியா
வாவ் நைஸ் ஐய ஆனா செம மூமெண்ட் தெரியுமா அதெல்லா
ஆமா ரொம்பவே நல்லா இருக்கு அந்த இதெல்லா அதெல்லா மிஸ் பண்ணவே முடியாது மறக்கவே முடியாது
எத்தன ஸ்டாண்டர்ட் வரையு போயிருக்கு ஆக்சுவலா இன்னிக் எய்த் ஸ்டாண்டர்ட் வரையுதா அளோவ்டே அப்றோ என்க்கு ஸ்கூல்லல்லா அளோடே இல்லன்னு சொல்ட்டாங்க ஆமா அதா மறக்கவே முடியாதுதா ஆமா
ஆமா ஆமா ஸ்கூல பத்தி பேஸ்னொனே ஸ்கூல பத்தி எனக்
நீதா எதாச்சு சொல்னு நானே சொல்லியிட்ருக்க
அதுதா எங்க ஸ்கூல்ல பத்தி நாதா உங்க ஸ்கூல் எய்த் ஸ்டாண்டட் வரைக்கு அலோ பண்ணுவாங்க எங்க ஸ் கூல்ல வந்து டுவெல்த் வரைக்குமே அலோ இருக்கு பட் என்ன அந்தந்த சப்ஜெக்ட் அப்போ மேம்ட்ட சொல்ட்டு போம் போது ஒரு மொற மொறப்பாங்க பாரு
எனக்கு ஆக்ஷுலா கேக்ல நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு
ஓகே இப்போ நா ஒனக்கு சொல்ற எங்க ஸ்கூல்லல்லா வந்து டுவெல்த்து ஸ்டாண்டட் வரைக்குமே வந்து அலோ பண்ணுவாங்க டான்ஸ்க்கல்லா பட் வந்து
என்னா பேசுறந்தா எனக்கு தெர்ல ஆனா
டீச்சருகிட்ட சொல்லலா கொஞ்சொ பயமா இருக்கு
என்ன வர ஓ
டான்ஸு ஏ ஒரே நிம்ஷோ இர ஏ
நீ சாப்ட்டியா
ஏ ஏ க ஏ செரி ஓகே நீ கட் பண்ணு எனக் நெட்டு காலியாக போது சீக்ரொ சீக்ரொ எல்லா கனக்ஷன் இதுவாயிடு கட் பண்ணிடு